வணக்கம் நன்பா
நண்பா என்ன நண்பா பண்றீங்க
நண்பா சும்மாதாங்க நண்பா இருக்கேன் நீங்க என்ன நண்பா பண்றீங்க
நானும் சும்மாதான் நண்பா இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா கோயில பத்தி நம்ம பேசலாம் நண்பா என்ன சொல்றீங்க
ஆ ஓக் சரி நண்பா பேசுலாம் நண்பா கோயில பத்தி பேசலாம் நண்பா நீங்க சொல்லுங்க நண்பா
சிவன்ற இப்ப நா பாத்தீங்னா எங்க கோயில் நண்பா இருக்கு நண்பா இப்ப பாத்தீங்கன்னா சிவன்றதிக்கு பாத்தீங்கன்னா ஒரு விசேஷமா இருக்கும் நண்பா மூணு நாள் பாத்தீங்கன்னா விசேஷமா இரு
நல்லது நல்லது நண்பா ஆ சிறப் பா நண்பா
அது மு முன்னத்த நாள் பாத்தீங்கன்னா கும்பம் கும்பந்தாளி வப்பாங்க நண்பா
சேரி நண்பா
தீங்கன்னா யாருமே தூங்கவே மாட்டாங்க நண்பா அவ்ளோ சூப்பரா இருக்கு நண்பா ஜாலியா இருக்கும் நண்பா அத பாத்தீங்க எல்லாம க்கள்லாம் சாமிய பத்தி சாமியை கூப்புடுவாங்க ஒவ்வொரு சாமியா கூப்புட்டே இருப்பாங்க அப்படியே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நண்பா பெரியவங்க அங்க பாட்டி தாத்தா பெரியப்பா பெரியமா எல்லாருமே வந் து எல்லாருமே ஒண்ணுக் கூடுற எடம் அந்த எடம் தான் நண்பா
சேர் சேரி நண்பா
அவங்கெலா வருவாங்க எல்லாரு நல்லா பேசிட்ருப்போ நல்லா இருக்கு அதுக்கு அடுத்த நாள் பாத்திங்கனு வெய்ங்க சாமிய பாத்திங்னா ஊர்வல கூட்டிட்டு போங்க நண்பா சப்பர எடுப்பாங்க நண்பா
நல்லது நல்லது நண்பா
சப்ப நடக்கறப்ப ஒரு ஊரே சுத்தி வரு நண்பா எல்லாருமே பாட்டி தாத்தா எல்லாருமே இப்ப பைய ஒய்ஃபு அம்மா அப்பா சித்தப்பா பெரிப்பா அத்தன சொந்தமே எல்லாரு கை கோர்த்து அப்படியே சாமிய தூக்கிட்டு வரு பின்னாடி ஜாலியா பேசிட்டு அவ்ளோ ஒரு அவ்ளோ மெமரி ம் வருஷத்துல அந்த மூணு நாள் ம ட்டு மறக்கவே முடியாது நண்பா
மறக்க முடியாது பாமான் பாமான் பா நல்லது நண்பா
டு அந்த அருள் சொல்றதா இருக்கட்டும் அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு அப்படி சொல்வாங்க நண் பா இது மாரி நம்ம எங்க எங்க இருக்கன்னே தெரியாது நண்பா கூப்புடுவாங்க இந்த எடத்துல இவுரு இருக்காங்க நீங்க வாங்கன் சொல்லி அ புரிய சாமி அப் ப்படி சொல்லு நண்பா உங்களுக்கு இந்த தேதில்ல உங்களுக்கு இந்த இது நடந்தே தீரு சோ நல்லா இத கொண்டுட்டு போ இந்த வருஷத்துல மறக்கவே முடியாது நண்பா
ஓ நல்லதுங்க ஓ இருக்கு நண்பா பாத்திங்கன்னா இங்க உங்களுக்கு மாசனியம்மன் கோயல் பாத்திங்கனா இங்க தமிழ்நாட்டு இந்த ஒரு ஊருக்குள்ள பாத்திங்னா இது தெரியாத கோயிலே இருக்காது நண்பா மாசணி அம்மன்ங்கிறது
பேர் கேள்விப்பட்ருக்க நண்பா ஆ ம்
சத்தி வாய்ந்த கடவுள் நண்பா அவுங்க எப்டினா அவுங்க கர்ப்ப காலத்து கர்ப்ப காலத்துல இருக்கும் போது பாத்திங்கனா அவுங்க வீட்ட ஓட்டுல வெளிய வந்து சில பேரு அவுங்கள தொரத்திட்டு போயி அதுக்கப்புற கொழந்த பிறந்து அந்த இருக்கற அந்த தொ த்திட்டு வந்தவங்கெளெல்லா அழிச்சு ஒரு சத்தி வாய்ந்த ஒரு கடவுள் நண்பா
ஆமா நண்பா அந்த ஸ்டோரி ம்
ப்பா அமாவாசை பௌர்ணமி போது பாத்திங்கனா அது சரியான கூட்டமா இருக்கு நண்பா அந்த கூட்டத்துல உள்ள போய் சாமிய பாத்துட்டு வர்றக்கு ரொம்ப சிரம நண்பா அதில்லாம பாத்திங்கன்னா எதாவது ஒரு வேண்டுதல் வேண்டுதல் பாத்துட்டீங்ன்னா அதுக்கு எது மொளகா அரச்சு நம்ப போயி அந்த சாமிக்கி நம்ம வேண்டிட்டு வந்தோம்னா கண்டிப்பா அது நூத்துல நூ த்துக்கு ஒரு தொண்ணூத்தொம்போது பர்ச்ன்டேஜ் அது நடக்குது நண்பா நடந்துருக்கு நானு கேள்விப்பட்ருக்கேன் நடந்தத நானும் பாத்துருக்க நண்பா இதை பத்தி நீங்க என்ன நென
நண்பா நானு கேள்விப்பட்ருக்க நண்பா ஏன் கேள்வில பருக்கேநன்பா அதே மாசனியமனுக்கு பாத்தீங் நண்பா ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொன்னாங்க நண்பா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நண்பா மா மாசாணி அதுக்கப்றொ அவங்களோட நண்பா மாசானி பாத்தீன்னா உங்க மா சமா இருக்கா நண்பா மாசமா இருக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாங்கா பாத்தீங்கன்னா புடுங்கரக்கு ஒரு மாந்தோப்ப பாத்திருக்காங்க ஒரு அரச ரோட மாந்தோப்ப பத்துருக்காங்க பாத்து அந்த மாங்கா மேல ஆசப்பட்டு ஒரு மாங் கா தா சாப்ட்ருக்காங்க அதுக்கு அர சர் என்ன பண்ணிருக்கார்ன்னா தண்டன குடுத்துருக்காங்க தண்ட ணனா எது மாரி தண்ணோ குடுத்துரு ப்பாங்க அந்த கற்பனையவே கொன்னுட்டாங்க ஒரு மாங்காய்காக அந்த கர்ப்பணியே கொண்டந்து தி அந்த ஊர்ல பாத்தீங்ன்னா அவ்ளோ செ செழிப்பா செல்வ வளம் ல்லா அவ்ளோ இருஞ்சு நண்பா இல்லாம வறண்டு பூமியா மழ வ ராம அது வராம வ்ளோ கஷ்ட ண்பா அப்படிலா இருந்து அதுக்க ப்றோ அவங்கள எ எதனால வந்துருக்குன் பாத்தா இந்த மாசணிங்கிறவங்கள கொன்னங்காட்டிதா இப்டி வந்துருக்கு அவங்கனாலதா இந்த ஊர்ல பாத்தீன்னா இ ப்பிடி இருக்குன் சொல்லிட்டு அது ஒரு செலையா எடுத்து வெச்சு வலிபட்டங்காட்டியா ந்த ஊரு வந்து அ ப்டே செலிப்பாக ஆரம்பிக்கிது அந்த தாய் ழ் எப்ப நம்மோ வணங்குறமோ அப் பவங்களுக்கு கொலந்த இல்லாதவங்குளு கொலந்த கடைக் கே நண்பா
கண்டிப்பா கண்டிப்பாங் நண்பா அதா ஆமாங் நண்பா இதத்தா நானு கேள்விப்பட்ருக்கேங்க நல்லது நண்பா பரவாயில்லங் நண்பா நீங்களு எங்கேயோ எதோ ஒரு ஊர்ல எதோ ஒரு மூலயில இருக்கீங்க எங்க ஊர் பக்கத்துல இருக்க கோய்லு பத்தியு தெரிஞ்சு வெச்சிருக்கீங்க ரொம்ப நன் றி நண்பா ரொம்ப நல்லது நண்பா
ஆமா நண்பா ஆனா அந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல்லு நண்பா வெளி மாநிலம் வெளி ஊரு எங்கெங்க்யோருந்துலா கூட்டோ வரு ண்பா வர்ஷத்துல ஒரு டைமு பாத்தீங்கன்னா இங்க தீ மிதிப்பாங்க நண்பா அந்த உம்
அது குண்டம்ன்னு சொல்லுவாங்கநண்பா குண்டோ மிதிக்கிறதுன் சொல்லுவாங்க நண்பா அது இப்போ மார்ச்சு மாசத்ல வரு நண்பா அந்த மாசத்துல வர்றது பாத்தீங்கன்னா சொல்லுங்க நண்பா
அதுல நான் செய்தில பார்பணுனுமா அந்த கொடிய கொடி ஏத்துவாங்கனுமா
குடுக்கம்பம் நட்டுறதுல இருந்து நண்பா பூ வள அதுல இருந்து இது சரியான கூட்டமா இருக்கு நண்பா
ஆமா நண்பா நானும் ஒரு டைம் வந்திருக்கேன் நண்பா அப்பா அம்மாாவ கூட்டிட்டு ஒரு டைம் வந்திருக்கேன் கூட்டம் பான்னா உள்ளுக்குள்ள கால் வைக்கிற
ஆமா நண்பா எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா உள்ள
ஆனா நண்பா இது எல்லாத்துக்குமே வந்துடாது நண்பா அந்த சாமி பவர் இருக்குறகான்டிதான் எல்லாரும் நம்பி வராங்க நண்பா
நம்பினா ஆமா நண்பா இது சும்மா சாதாரண விஷயம் தெரியல நண்பா ஏன்னா சக்தி இருக்கனாலதான் அவ்வளவு இத்தன பேரும் இந்த சாமிய தேடி வராங்கனா சும்மா சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல நண்பா
உம் இப்ப நீங்க கருப்பு இப்ப மூவி பாத்தீங்கள நண்பா
இல்ல நண்பா ந அம் அந்த அளவுக்கு வசதியெல்லாம் இல்லைங்க நண்பா நமக்கு அந்த இதுதான் செல்லு கைபேசியில வரும்போது பாத்துக்கறது நண்பா
இத நம்ம கருப்பு மூ மூவியில உம் கருப்பு மூவி அந்த ஆர்ஜி பாலாஜி எடுத்தரு நண்பா அவுறே சொல்லியிருப்பரு நண்பா நா நீங்க எப்படி எடுத்துங்கனு கேட்டதுக்கு இது மாதிரி மாசாணியமணு ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து ம மொளகா அரைப்பாங்கஅதே மாதிரி கான்செப்ட்ட வச்சு கருப்பருக்கு வந்து மொ மொளகாரிப்பாங்க நண்பா சாமி வந்து நேர்ல வந்துருணும்னு நண்பா இது தா நண்பா கான்செப்ட் மொளகா அரைக்கிறாங்க சாமி நேர்ல வந்துரும் அதான் நண்பா அதை அந்த மாசாணியம்மன் அத வச்சு கான்செப்ட் எடுத்து இந்த படமா எடுத்திருக்காங்க நண்பா ஆர்ஜே பாலஜி அவரே சொன்னார் நண்பா ஒரு பேட்டியில சொல்லியிருந்தரு நண்பா
சரி நண்பா இத நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நண்பா அவரு சொன்னத நானும் பாத்திருக்கேங்க பரவாயில்லைங்க நானா அந்த நாள் திரைப்படம் வந்து நான் வந்து நான் போலீங்க நானு ஏன்னா கை கா இல்லைங்க கை உம் சொன்னது இருந்தாலுமே என் கையில காசு இல்லிங்க அப்ப போறதுக்குங்க சரி சொல்லுங்க நீங்க
இதான் நண்பா நீங்க படத்துக்கு போவேன்னா நான் பொதுவா சொல்றன் இதான் நண்பா படத்துல இதான் கான்சப்டுங்க நண்பா புரிஞ்சிகிட்டாலே போதும்.. ஏன்னா அவ்ளோ அளவுக்குங்க அவ்ளோ அவங்களுக்குலான் போயிருக்குனா எவ்ளோ பவரா இருக்கும் நினச்சு பாருங்க நண்பா
ஆம்மா நண்பா சும்மா கிடையாதுங்க ஏ அவரு ஆர் ஜே ஆர்ஜே பாலாஜி ஏ அத பத்தி பேசுறாருன்னா அவர் நா இந்த உ அந்த பக்கத் ஏனா அந்த நீங்க சொன்ன கோயில் பக்கத்துல தாங்க அவர் ஊருங்க அதனாலதா அவுரு அடிக்கடி வருஊருதாங்க அதனால அத பத் தெரிஞ்சி வச்சிருக்காருங்க
இப்ப அவருக்கு மட்டு இல்ல நண்பா இன்னு நறைய பேத்துக்கு தெரியு நண்பா ஆனா வெளிய வந்து அவங்க சொல்றது இல்ல நண்பா
ம் உண்ம தா நண்பா ஏன்னா நீங்க ய அதுவே நீங்க இன்னொருத்தர் எடுத்து பாத்தீங்னா சமுத்துரகனி எடுத்து பாத்தீங்கன்னா சமுத்துரகனி எல்லா அடிக்கடி வருவாருங்க சமுத்துரகனி இருக்கடு சசிகுமார் கூட் வாழ வந்துருக்காருங்க உம்மா கடையாதுங்க அவ்ளவு பவர் ஃபுல் தீர்க்கனால தாங்க அவ்ளோ பேரு வந்துட்டு வந்துட்டு
ம் ம் ஆம்மா நண்பா
ம் இந்த சாமிய வந்து தெரியாதவங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குமாட்
நீங்க அந்த நாமக்கல் நாமக்கல்ல ஆஞ்சநேயர பாத்திருக்கீங்களா நண்பா அது ரொம்ப பெரிய ஆஞ்சநேயராம் நண்பா நா பாத்துருக்க நண்பா ஒரு என்ன
இல்ல நண்பா நா போறக் எனக்கு வாய்ப்பு கெடைக்லிங் நாமக்கல்லுக்கு போயிருக்கனுங்க ரெண்டு டைம் போயிருக்கனுங்க ஆனா அங்க போனதில்லைங்க எனக்கு வாய்ப்பு கெடைக்கலிங்க போறதுக்கு
நா டிராவல் பண்ணி போறப்ப நா பாத்த நண்பா அது தங்கத்துல அலங்காரம் பண்ணிருப்பாங்க நம்ப அவ்ளோ இதா இருக்கு நண்பா அவ்ளோ ஹைட் நண்பா மேல அதுலயு பாத்திங்னா ஆஞ்சநேயர் கோயில் பாத்திங்கன் வைங்க மேல பாத்திங்னா ஓபனா இருக்கு ஏன் டிங்னா இந்த ஆஞ்சநேயர் பாத்தினா வளந்துட்டே இருப்பாராம் நண்பா வளரக்கூடாதுன் சொல்லிட்டு அந்த அ முனி முனி முனிவர்களா இருப்பாங்கள ஆஞ்சிநேய தலைல பாத்தினா ஒரு ஆணி மாரி வளரக்கூடாதுன் சொல்லி அடிச்சிருப்பாங்களான் நண்பா அதே ஆப்போசிட்ல பாத்திங்னா நரசிம்மூ ர்த்தி கோயில்ருக்கு நண்பா இந்த கோயில்லருந்து அந்த கோயில பாத்திங்னா அப்டியே டைரக்டா தெரியு நண்பா
ஓ சேர் சேரி நண்பா ஒ பரவாலைங்க இப்ப இவ இதன்னே நேர்ல போய் பாத்துக்கறதுக்கு கோடி ஆ வாய்ப்பு கெடச்சுளங்க கண்டிப்பா நண்பா இத இத போய் எதாது இந்த இத விடுவாங்ளா பாக்காமனாச் கண்டிப்பா பாக்
ஆ பாருங்க பாருங்க நண்பா
சேர் சேரி நண்பா வேற எங்க நண்பா போய்ருக்கீங்க ஆ இப்ப நீங்க சொன்னது சிறப்பானது ஒரு இதுல்லிங்க. அ அப்பா நாளைக்கி வேலைக்கி பொய்ருவாருங்க அம்மா ஊர்ல இருக்காங்க நா மட்டும் தாங்க இருக்குணுங்க அதனால எனக் பெருசா சிறப்புன்னு ஒண்ணுமில்லைங்க காய்கறி சாப்பாடு இதங்க நாளைக்கி அங்க உங்க வீட்லிங்க
எங்க வீட்ல என்னன் தெர்லீங்க நாளிக்கு எந்துர்ச்சாதாங்க யோச்சு பாத்து என்ன ஒய்ஃப் இரு மனைவி இருக்காங்க மனைவி கிட்ட கேக்கணு என்ன பண்லான்னு சொல்லி அவ சொல்றதாங்க நா பண்லான்றுக்கே
எங்க தம்பி வீட்ல பாத்தீங்னா கொஞ்சோ நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கனா, முட்ட ப்ரியாணி பண்லானு சொல்லிட்ருந்தாருங்க. இப்பப்ப கேட்டா என்ன பண்றதுன் தெர்லைனு சொன்னாருங்க. ஒரு ரெண்டு நிம்ஷ ரெண்டு செகண்டுக்கு முன்னாடி சொ சொன்னாருங்க ஒ ஒரு வேல அவரு கறிகிறி எடுத்து சாப்பிட்டாலு சாப்டு வாருங்க யாரு
அப்ப ஒன்னு உங்குளுக்கு மிச்சந்தா இல்லைங்க உங்குளுக்கு மிச்சந்தாங்க நீங்க வெஜிடபிள் பிரியாணி பண்றப்ப ஒ தம்பி வீட்லே தா ஒ தம்பி கூப்புடுவார்லங்க கூப்ட்டா போய் சாப்டுங்க கூப்டாட்டி
ஆ புரிது புரிது புரிதுங்க ஆ அதாங்க அதே தாங்க சொன்ன நானு இயி ஒண்ணில்லிங்க அவரு சொன்னாருங்க முட்ட பிரியாணின் சொன்னாருங்க. இப்ப மறுவடி ஒரு பத்து நிம்ஷத்துல அதுக்கப்ற பாத்தீங்கன்னா அது என்ன செய்றதுன் தெரிலைன் சொன்னாருங்க. அதுக்கு சொன்னங்க வேற எதுக்கில்லிங்க.
சேரி ஓக்கேங்க அவரு என்னன் தெர்லிங்க. அவரு வீட்லக்கிதாச்சு சொல்லிர்க்கலாங்க. கொழந்தைல இருந்துருக்லா அவங்க கொழந்த ஆசப்பட்ருக்கலா என்ன வேணாருக்லாங்க அது எதுக்குங்க நம்ளுக்கு ஆனா ஒன்னுங்க உங்க குட பேஸ்னதுல நா சந்தோஷப்பட்றங்க நண்பா. இனி மீண்டும் சந்திக்... மாரி உங்குளு நண்பா நண்பா ஓக்கே நண்பா பாக்லா நண்பா மீ டூ நண்பா ஆ ஆய்ர்ச்சுங்க நண்பா சேரி ரி நண்பா பாக்லா நண்பா
சேரி நண்பா சேரி மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நன்றி ன்றி வணக்கம்
வணக்கம் நண்பா